ம் வணக்கம்
காலை வணக்கம் நண்பா
வணக்கம் வணக்கம் நண்பா காலை வணக்கம்
என்னன் என்னன்னபா பண்றீங்க
என்ன நம்பா பண்றது சும்மாதா உக்காண்ட்ருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதான்பா அப்டியே படுத்துருக்கேனன்பா சாப்ட்டிங்களா
அப்பற நண்பா நீங்க சாப்ட்டீங்களா என்ன ஸ்பெஷல்
இன்னு இல்ல நண்பா இப்பதா நண்பா கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்தே நண்பா முட்டய வெச்சு முட்டை பிரியாணி பண்ணலா சொல்லிட்டு என்றோட மனைவி பண்ணிட்ருக்காங்க நண்
நல்ல நல்லது நல்லது நண்பா இன்றைய பொழுது உங்களுக்கு நல்லதா இரு அமைய வாழ்த்துக்கள் நண்பா
ஓகே நண்பா நீங்க என்ன நண்பா சாப்ட்டீங்க
நா என்ன நண்பா காய்கறி பிரியாணி சாப்ட்டேங்க நண்பா
காய்கறி பிரியாணியா நண்பா அது யாரு நண்பா பண்ணா நீங்கலயே பண்ணிக்கீங்களா
இல்லைங்க நண்பா அப்பா தான் பண்ணாங்க நண்பா
ஓகேங்க நண்பா ஏன் நண்பா அம்மா பண்லீங்களா நண்பா
அம்மா ஊருக்கு போய் இருக்காங்க நண்பா அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க நண்பா
பாத்தீங்கன்னா மனைவி சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க நண்பா
சரி சரி நண்பா
பையன் சும்மாதான் நண்பா இருக்கிறான்
பையன் எத்தனாவது நண்பா போறாங்க
பைய்யனுக்கு ஒன்ற வயசுத்தான் ஆச்சு நண்பா
ஓ சரி சரி நண்பா அடுத்த கட்ட நடவடிக்கை கே நண்பா சொல்லுங்க நண்பா
அங்க கிளைமேட் எலாம் எப்படி நண்பா இருக்குது காலநிலை சூழ்நிலை
காலநிலை பார்த்தீங்கன்னா காலையில இருந்தே மழை பெய்ஞ்சிட்டுதான் இருக்குங்க பரவாயில்லைங்க ஓரளவுக்கு
இ இங்கயோம் அப்டியே தா நண்பா இருக்கு காலையில இருந்து மழை நண்பா
சேரி சேரி நண்பா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை னால விடுமுறையினால வெளிய எங்கயும் போலைங்களா
இல்ல நண்பா எங்கேயுமே போக முடியல நண்பா மழை இப்படி பெஞ்சுட்டு இருந்துன்னா எங்ங நண்பா போக முடியும்
அங்கே யும் மலை தானுங்களா
ஆமாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு வைங்க ஆனா அந்த லீவுல கூட வெளியே சுத்த முடியாத அளவுக்கு இந்த மழை பண்ணிடுச்சுங்க
மழை வர்றது நாலதாங்க மழை வரலைன்னா வரலைங்கிறாங்க மழை வந்தா வருதுங்கிறாங்க
ஆமாங்க இங்க கூட அப்படித்தாங்க வெயில் அடிச்சுட்டு இருக்கு முடிய மழை வேஞ்ச பரவாயில்லைங்கிறாங்க இப்ப மழை பெஞ்சுகிட்டே இருக்குத ஆனா வெயிலவே பார்கக்க முடியல வெயில் இருந்தா கூட பரவாயில்லடக்குதுங்கிறாங்
என்னங்கண்றது மழை வந்தா நல்லதுதாங்க விவசாயம் செழிக்கணும்னா மழை வந்த தாங்க ஆகும் மழை நல்லதுதாங்க அதை குறை சொட்டும் மழ முடியாதங்க
சேரிங்க நீங்க எங்க வெளியே போலீங்களா
இன்னைக்கு நான் அங்கேயும் போலங்கயும் விடுமுறைனால அதுமா மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க மழைக்குள்ள நீயும் போறது அதனால வீட்லயே இருக்கணுங்க
சேரி ஓகேங்க என்ன வேலைக்குங்க நீங்க போறீங்க
நான் வேலைக்கு பாத்தீங்கன்னா இங்க பவுண்டூர் லேபுக்கு போயிட்டு இருக்கேங்க லேப்புல சாண்டு சாண்டு மெட்டல் இது இல்லா செக் பண்றது குவாலிட்டிஇ்சஜார் கம்பரு
ஓகே ஓகேங்க
சரிங்க நீங்க இந்த மாதிரி வேலைக்கு போறீங்க வேலைக்கு போறீங்களா தொழில் பண்றீங்களா
நான் வேலைக்கேல்லாம் போலீங்க வீட்லதாங்க இருக்கேன்
சரி சரிங்க வீட்டுல இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு இடம் காடு தோப்பு இந்த மாதிரி வருமானம் உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்குதுங்களா
இருக்குதுங்க அப்பா வச்சிருக்காருங்க ஒரு பத்து ஏக்கரா வச்சிருக்காருங்க அத வச்சுத்தாங்க அப்படியே போயிட்டு இருக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க
ங்கறீங்க அப்பா வச்சிருந்தா அப்பாக்குதா வருமான வரு நீங்க என்ன பண்றீங்க
இல்லங்க வீட்டுக்கு ஒரே பயனுங்க அதங்காட்டி அப்பா நீ தாண்டா அடுத்து பாத்துக்கணு நீ வேலைக்குல்லா போய் எதுக்கு கஷ்டப்படுற நா எங்கிட்டே இருக்குறத நீயே எடுத்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதுங்காட்டி நா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா அப்படியே காடு தோப்பு அதெல்லா பாத்துட்டு அப்படியே இருந்துக்குருங்க
காடு தோப்பு மட்டு தா பாக்குறீங்கன்னா அதுல ஏதாவது ஆடு கோழி மாடு
அது உம் அதுலங்க இதுல பாத்தீங்கன்னா அதுக்குல்லா ஆள் தனியா இருக்காங்க ஆடு பார்த்து ஆடு ஆடு ஆடு பா்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆடு இருக்குதுங்க அதுக்கப்புறம் மாடு பாார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அம்பது மாடு இருக்குதுங்க
செரி செரிங்க
புள்ள பாத்தீங்கநா அதுலா பா்த்தக்கட்டு தனியா ஆள் போட்டு ஒரு எப்படி அந்த ஒரு ஆள் போட்டு பார்த்துட்டு இருக்குதுங்க அது இதுக்கு தனித்தனியா
பரவால்ல பரவால்லைங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆடு பக்கம் நீங்க வளர்த்துறீங்கன்னா அப்ப நீங்க இந்தியாவுக்கே சேல்ஸ் பண்றேன்னு சொல்லுங்க
அப்புறங்க இது இந்தியா லெவல் இல்லலைங்க வெளியு சேல் பண்ணட்டு
பரவால பரவால்லைங்க உங்களோட மாத வருமானம் எப்படி பார்த்தாலு லட்சத்துலதா புழங்குவீங்க போல
ஏங்க லச்சத்துக்கு மேலயே போதுங்க
அதா அதாங்க பார்த்தா ஒரு கோடீஸ்வரன் இருப்பீங்க போல
ஏ ஓரளவுக்கு கா ஏதோ
செரி செரிங்க நல்லதுங்க நல்லதுங்க
இங்க எவ்வளவுதா ம் சொல்லுங்க
இல்லீங்க நீங்க இந்த வருமானத்துல வெச்சு ஏதாவது முதலீடு பண்றீங்களா இல்ல அப்டி ஏதா வச்சிருக்கீங்களா
இல்லைங்க இல்லைங்க அதுக்கு ஒரு ஆள் ஒண்ணு போட்ருக்கங்க அவங்க புத்திம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க
சேரிங்க
அதுக்கப்புறம்லா வேற எதுவும் பண்றதுல்லங்க ரெஸ்ட்டு அது மாரி இருக்குற இடத்துலதாங்க குடுப்போ
சேர் சேரிங்க நம்பிக்கை தன்மை இருக்குற பக்கோ பாத்து குடுங்க எல்லாருமே நம்புற மாரி இருக்க மாட்டாங்க பாக்குற பழ மார்ருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா காயா மாரிருவாங்க பாத்துக்குங்க
சரி ஓகேங்க நீங்க எப்புடிங்க வேலைக்கு வே ஜாப்புங்கறது உங்களுக்கு புடிச்சிருக்காங்க அந்த எயிட் டூ ஃபைவ் நைன் டூ ஃபைவ் அத அப்புடில்லா சொல்றாங்கங்கலங்க உங்களுக்கு அது உங்களுக்கு வந்து ஓகே தானா அத்
எங்கேங்க நா இந்த வீக்குலதா அஞ்சு மணிக்கு எந்துருச்சு ஆறு மணிக்கி கிளம்பி ஆறு மணிக்கி கிளம்பி இங்க இருந்து போக ஒரு மண் நேரோ ஆயிருதுங்க உள்ள போறதுக்கு எப்புடியும் ஆரேமுக்காள் ஆயிருதுங்க ஆரேமுக்காள்க்குள்ள போயிட்டா அஞ்சு மணி வரைக்கும் உள்ளேயே அடைஞ்சு கிடக்குனுங்க அடைஞ்சு கிடந்தாலுமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கெளம்பி வறதுக்கு வீட்டுக்கு ஆறரையாயிருதுங்க இதுலே எனக்கு பன்னெண்டு பதிமூணு மண் நேரோ போயிருதுங்க எனக்கு வெருத்தே போச்சுங்க இந்த வேலை
கஷ்டோதாங்க எனக்கு ஜெயில் வாழ்க்க மார்ருக்காட்டுக்குது நீங்க என்ன பண்றீங்கன் தெரியுமா வேற லாச்சு புதுசா ஏதாச்சு ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பாங்க நானு தம்பி சேந்தாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்குறே அது ஒரு நாள் காலம் நேரோ சூழ்நிலை எல்லா மாறுச்சுன்னா நாங்களும் மாறிடுவே
சேரி ஓகே சண்டே ஏதோ ப்ரோக்ராம்ல்லா பாக்குலீங்களா டி வில
இல்லீங்க ச ஞாயித்திக்கிழம நாளதுமா நா டி வியே பாக்குறது இல்லீங்க எல்லா இந்த கைபேசி வந்ததுலந்து தொலைக்காட்சிய உட்டாச்சுங்க
ஓகேங்க நா பாப்பங்க குக்கு வித்து கோமலி நைட்டு போடுவாங்க அத பாபப்பங்க அதுக்கப்புறோ சின்ன சின்ன ப்ரோக்ராம்லா போடுவாங்க அத பாப்பங்க
சேரி சேரிங்க உங்களுக்கு புடிச்ச நடிகர் யாருங்க
எனக்கு புடிச்ச நடிகர்ன்னு பாத்தீங்கன்னு வெய்ங்க விஜய் என்கிற நான்ங்க
இது எப் ப்போ இருந்துங்க ஏன்னா சின்ன என்னோட தம்பில பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா தீடிர்னு ஒரு நடிகர் சொல்லுவாருங்க அப்புறோ ரெண்டு மாசத்துக் அப்புறோ ஒரு நடிகர் சொல்லுவாருங்க மூணு மாசத்துக்கு அப்புறோ ஒரு நடிகர் சொல்லுவாருங்க இப்ப எப்ப இருந்துங்க இந் து ஒரு ஒரு நிலைப்பாட்டுக் வந்தீங்க
நால்லா அப்புடி இல்லைங்க பிறக்கரபருந்தே விஜய் விஜய்ன்னு சொல்லிதாங்க வளத்தாங்க அது போக பாத்து பாத்து என்ன சின்ன பிறந்த ஒடனே விஜய் விஜய்ன்னுதாங்க நா பிறந்தே
பரவாயில்லீங் பரவாயில்லீங்க நல்லதுங் நல்லதுங்க சேரி சேரிங்க அப்புறோ அங்க மழ வருதுன் சொன்னீங்க உங்களுக்கு அ விவசாயம் பண்றீங்க உங்களுக்கு நல்லாதானே இருக்கும் ஏங்க மழைய குற சொல்றீங்க
நா குற சொல்லேங்க வீட்டுக்காரீதாங்க அவ குற சொல்லிட்ருக்கா
சேரி சேரிங்க சொல்லுங்க நம்ம விவசாயம் பண்றோ விவசாயத்துக் தேவையே மழதா தண்ணி இருந்தாதா நம்ம விவசாயோ காசு பாக்க முடியு சொல்லி பழகுங்க
ம் அதுதா சொன்னாங்க கேக்கவும் மாட்டிக்கிறா ஒன்னும் மாட்டிக்கிறா
ஏ சேரிங்க எப்புடிங்க பைய்ய இருக்கான்னீங்க ஒன்ற வயசுதான்னீங்க குறும்பு சேட்டை எல்லா நறையாவே பண்ணுவாரு எப்புடி சமாளிக்கிறீங்க
அவ்ரு இல்ல அந்த மத்த குழந்தைங்க மாரி இல்லைங்க சாந்தமான டைப்புங்க அமைதியா இருப்பாருங்க
நல்லது நல்லதுங்க இப்ப இருக்க குழந்தைகள்ல்லா கைபேசி வேணு வேணுன்னு அடம் புடிக்கிறாங்க உங்க பைய எப்புடிங்க கேக்குறாருங்களா
இல்லீங்க எதுவுமே அடமே கிடையாதுங்க
பரவலங் பரவால்லை நல்ல சுட்டி பையனா இருக்காரு நல்லா பையனா இருக்காரு
ஆ ஓகே உங்களுக்கு கல்யாணம்லா ஆயிடுச்சுங்களா
இல்லிங்க இனி மேல் தா பாத்துட்டு இருக்காங்க நடந்துருங்க இந்த வருஷ இல்ல அடுத்த வருஷ நீங்கங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்களா செரி செரி அப்புறம் எப்டிங்க கொழந்த பொறக்கு என்னங்க பேச
இல்லைங்க நானு தாங்க உங்களுக்காக நா ஏதாச்சு வேண்டிக்கிட்
ஓ அப்டி சொல்ல வற அப்டி சொல் த நன்றிங்க நன்றிங்க
ஓ ஓகே கூடிய சீக்கிர உங்களுக் கல்யாண நடந்துரு
எப்பங்க நீங்க தொழில் பண்றீங்க அ எப்டி நீங்க ஒரு ஆளா பாத்துக்குவீங்ளா இல்ல உங்ளுக்கு கூட ஆளுகளா இருக்காங்ளா
ஏ இல்லைங்க ஆள்லா நறைய பேர் இருக்காங்க ஆள் போட்டுதா நாங்க பாத்துட்ருக்கோ
நல்லது நல்லதுங்க
ம் ம் நீங்க என்னங்க பண்றீங்க
அதா நா தா வேலைக்கு போயிட்டு வன்ட்ருக்கேங்க இப்ப எதாது தொழில்தா பண்லான்ட்டு ருக்கறேனுங்க நல்ல வழி நண்பர்கள் கூட வெளிய போறதவே நம் முற்றிலும் தவிர்த்துட்டேங்க ஒரு ஒரு வருட காலம் மாவே எனக்கு அவங்க கூட சுத்துனா அவங்க எப்டிப்பட்ட இதுங்கனு பாத்தீங்கன்னா அவங்க கூடியே சுத்திட்டு இருந்தா மட்டுந்தா நம்ள ஏ நம்ம ஒரு ஆளாவே மதி க்கிறாங்க நம்ம அவங்க கூட கொஞ்சோ ஒரு மாசம் ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரமே அவங்க கூட வெளிய எங்கியு போலி னங்க நம்ம இருக்கறத ஒரு ஆளாவே மதிக் து இல்லிங்க அப்றம் என்னத்த போயீங்க நண்பர்கள் னாவே வெளிய சுத்தனா மட்டுதா நண்பர்கள் கெடையாதுங்க ஆனா இங்க இருக்கவங்களா அப்டித்தான் இருக்காங்க அதனால எனக்கு அந்த நடவடிக்கை புடிக்கி லீங்க அதனால வெளிய
கரைட்டுங்க இந்த காசுக்காக பழகுறவங்க அந்த இதுக்காக ஒரு காரியத்துக்காக பழக அவங்களலா வச்சுக்கவே கூடாதுங்க கூட நம்ம நல்லா ஆ கஷ்டப்பட்டாலு கூட இருக்கணுங்க
கண்டிப்பாங்க சே நல்ல நம்ம ந நம்ம வீட்ல நல்லதே ந எதாவது ஒரு சின்ன நல்லது நடந்தாலுமே இட்டி இட்டி பாக்குறவங்களுக்காகலா ஒரு நல்லது நடந்து ஒரு பெரிய இத பண்ணணுங்க காசு இருந்ததாங்க எல்லா மதிக்றாங்கா அது எப்டினா இங்க யாரு மதிக்கறது இல்லைங்க
கூட இருக்றவங்களே ஒரு அளவுக்கு நல்லாருந்தாங்கனா நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு பாக்றதுலங்க அவனுங்களே கூட இருக்கவங்களே கெத்து காட்றானுங்க அது மாரி காட்றப்ப நம்லுக்கே இரிட்டேட் டா குங்க
ஆமாங்க இப்ப நம்ம நல்லா இருந்தோமனா நண்பர்கள் அ சில நண்பர்கள் இருக்காங்க பரவால்ல நம்ம நண்பன் நல்லாதா இருக்கானு ஆனா சில நண்பர்கள் பாத்தீங்கனா இவலா எப்டி நல்லாருக்கலா இவன் எப்டி இப்டி ஆனா அந்த மாரிலா பண்றாங்க அதல்லா கொஞ்சம் நடவடிக்கைகள் புடிக் கிலிங்க
ஓகே நண்ப உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷ மா மாருக்கு மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன்
ஆ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நண்பா